இஷு கேக்குதா
ஆ கேக்குது மனோ ஆ இப்ப சொல்லு
ச் அவ்ளோ தானா
அ அதுல டென் முடிஞ்ச்சு
ஓகே செரினா
ஆமா
ஓக்கே ம் நியூஸ் தா பாக்குற டவர் விட்டு விட்டு கேக்குது அ
தம்பி இன்னு ஃபைனல்ஸ்
ஆமா வைஷு அதா பாத்துட்ருக்கா டெம்ப்ரர் ரியாதா அப்றோ இது இது பண்ணா பாக்லா அப்டின் ட்ருக்காங்க ரெண்டு பேத்தக்கு ஒர்க்க்கு அதுதா இப்போ இங்கியே பேரு க்கற்னால செரி வெயிட் பண்ணிட்ருக்குறோ
சேரி மது
அப்றோ உ தம்பி வந்ட்டாப்டியா
ஹா வந்துட்டா காலைலே வந்துட்டு
ம் நம்ம ஃபிரெண்ட்ஸ் யாராச்சு கால் பண்ணாங்ளா எ குட்டி
தம்பி ஃபிரென்ட்ஸா
உ நம்ம ஃப்ரெண்ட்ஸு வேற காவ்யா அபி ம் அதா அதா
சரி அந்த மது இருப்பாலாட்ருக்கு
யாரு காவ்யாவா
ஆ
சேர் செரி தெரில இன்னோ
ஸ்டோரி வெச்சிருந்தா
சேர் செரி ஆ
அது கேட்டேன்ன ரெஸ்பான்ஸ் பண்ணல இல்ல அப்படின் அப்றோ அந்த பொண்ணு
ம் ம்
அதுலதா கன்பார்மே பண்ணே வெயிடிங் ஃபாரு யுவர் லிட்டில் ஒன் அப்டினு அப்டினு அந்த பொண்ணு வச்சிருந்துச்சு அந்த தாரணி
சேரி சேரி ஆ ஓகே சேரி ஆ ஆமா ஆமா ஆ
அந்த
சேரி சேரி
அதுலதா சேரி கன்பார்ம் பண்ணே சேரி நம்மகிட்ட மறச்சிருக்கா பொய் சொல்லிருக்கா அப்படின்னு
ஆட ஆமா ஆமா
அபிட்ட பேசுறதே இல்ல
எந்த ரெஸ்ப் பான்சு இல்ல
ம் காஞ்சனா அக்கா வேனா அடிக்கடி மெசேஜ் பண்ணுவாங்க
ம் காஞ்சனக்கா இப்ப ரீசண்டா கேட்டாங்க ஏன்கிட்ட இந்த எஸ் எஸ் சி எக்ஸாம கேட்டு எப்போ வெட்டிங் அப்டின்னு இந்த மாரி கேன்சல்ன்னு சொன்னொனயே சேரி சேரி விடு விடு பாத்துக்கலா அப்டின்னு சேட் பண்ணியிருந்தாங்க
சேரி சேரி அப் பேபி பிறந்துருச்சா உங்களுக்
ஆமா ஆமா சொன்னாங்க அந்த அக்கா சொன்னாங்க
ஆ எனக்கு நா எனக் க்கு
அ
நா அவன கேட்டிருந்தே எப்பன்னு இன்னு டேட் இருக்குன்னு சொன்னாங்க அப்பறோ இன்ஃபார்ம் பண்ண த அப்டின்னு சொன்னே அப்புறோ பொ
நா வேற அவசரப்பட்டு இன்ஸ்டால போஸ்ட் ல்லா இப்ப போட்டதுனால
ஆமா அதனாலதா எல்லாருமே கேட் டாங்க
கேட்டாங்க அதுவு இல்லாம இப்ப ஒண்ணு யாரு நெனைக்க மாட்டாங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லா
நெனைக்க மாட்டாங்க என்னன் தெரில போட்டுட்டு இல்ல ஏ நல்லா ஒரு உன்னிப்பா கவனிச்சிருந்தவ்ங்களா இருந்தா பாத்
ஏன்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணிர்ந்தா அ நெறையா பேரு எல்லாருமே ஆர்த்திலருந்து எல்லாருமே பண்ணிருந்தீங்கல்ல கமெண்ட்ல
ஆமா ஆமா ஆ ஆர்த்தி எது கே
ஆ ஹ அவுங்கல்ல யாரு எ து கேக்ல ஆர்த்தி நிவிதா
ம் ம் ம்
எது கேக்ல
பேஸ்லையா நீயி
ஆ ஹ இல்லையே அன்னக்கி என்னமோ இதுக்கு சேட் பண்ணியிருந்த என்னவோ கேட்ருந்தாப்புடின்னு சேட் பண்ணியிருந்த அவ சிஸ்டர் தா ஃபோன யூஸ் பண்ணிட்ருப்பா போல
அவ நம்ப
அவ கிரிக்கெட் பாப்பால்ல அதனால ஏதாவ்து சேட் பண்ணிட்டு இன்ஸ்டால
இல்ல மேரேஜ் ஆயிருச்சு பேபி இருக்குன் சொன்னாங்க
ஸ்மினாக்கு எப்பவோ முடி ஆயிடுச்சி
அப்பறோ ஏ சிஸ்டர் எப்டி கூட இருப்பாங்க
அதா தெரியில இங்க இருப்பாளாட்ருக்குது அவ சிஸ்டர் வீட்ல இருப்பாளாட்ருக்குது
சேரி சேரி
அ
ஓ
அ
அங்க என்ன என்ன சாப்பாடு செஞ்சீங்க
இங்க வந்து சம்பாரு இன்னக்கி ஃப்ரைடே சாம்பார் மாங்கா அதெல்லா போட்டு அம்மா சாம்பார் வெச்சிருந்தாங்க
ஓ செர்
சாம்பார் ரசம் நீ என்ன பண்ண
அதா பீட்ரூட் சட்னி செஞ்ச
சேர் செரி அ
செரி அவரு வருவாருன்னு வெயிட் பண்ணிட்ருந்தே பாத்தா அவரு வர மாரி தெரில
நீ சாப்ட்டியா ஆமா இப்ப டைம் பதினொன்னுக்கு மேல ஆய்டுச்சுல்ல
ஆமா அப்புறம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடவே முடியுறதில்ல மது
ஆமா உம்
அ அப்றோ ச் ஏதோ அடுத்து வீடு வந்துருச்சுன் வச்சுக்கோ
உம் உம்
லேட்டா சாப்ட்டு மதியோ சாப்டவே இல்ல ச் டாரெக்ட்டா நைட்டுக்கு
ம் ம்
அதுனால தா சேரின்னு இப்ப நா சாப்டுட்டேன் சரி அவர் அவருக்கொசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா எப்ப வேணாலு வரு அவுங்க
உம் உம்
ஆள் இருப்பாங்க எல்லாம் வந் இல்லாம கூட இருப்பாங்க
அதா அதான்
எப்ப வேணாலு பாத்து வருவாரு அதான் சேரின்னு நா சாப்ட்டுக்கிட்டேன் காலேல என்னமோ ஒரு மாரி கிறுகிறுன்னு வர்ற மாரி ஆய்
அதா அதான் உம்
அதா குளிச்சுட்டு வந்து சாப்ட்டுட்டு இருக்கேன்
சேர் செரி
டி வி சீரியல்ஸ்ல எதும் பாக்க மாட்டியா
எங்கே மது சீரியல் எப்ப உட்டது தெரிமா
அதா அ
ஆ ஆ அந்த ஈரம் மான ரோஜாவே டூ
ஆ அப்போ அ அடேங்கப்பா ஆமா
இன்னோ இப்ப வரைக்கு எந்த சீரியலுமே பாக்குறதுல்ல அந்த சீரியல் முடுஞ்சது
உம்
அதுக்கப்றோ சீரியலே பாக்குவ பாக்குறதில்ல இந்த டான்ஸ் ஷோ வேணா பாப்பே ரெண்டுலயுமே ஜீ தமிழ்லயு
ஆ
ஆ விஜய் டீ வி ஓடுதுல
ஆமா
அது வேணா பாப்பே
சேர் சேரி
ம் நா போன்லயே பாத்துவே
ம் ஆமா
அப்புற இந்த பிக் பாசூ முன்னாடி மாரி
பாக்குறதில்ல ஆமா
அதெல்லா உட்டுட்டே அது எப்ப தெரியுமா இந்த அமிர் பாவ்னி இருந்தாங்கல்ல
ஆமா அப்ப பாவ்னி வாணியோட பேசஸ்தா இப்ப எனக்கு அந்த மாரி ஒரு இதா இருக்குது
ஆமா அந்த சீசன் பாத்த
ம்
அதுக்கு அடுத்த சீசன்லருந்து ஒழுங்காவே பாக்கல எனக்கு தெரிஞ்சு அந்த சீசன் மட்டுதா ஒழுங்கா பாத்த எதுனால அந்த சீசனு பாக்கணும்னு தோணுச்சு தெரியுமா தேர்டு சீசன்தான கவின் லாஸ்லியா அந்த சீசன மிஸ் பண்ட்டனே அப்டீன்னு சொல்ட்டு தா அந்த சீசன் பாத்தே ம் இல்லின்னா அதுவு பாத்ருக்கமாட்ட
ம்
சும்மா ஃபோன் பாப் ப யாரது மெசேஜ் பண்ணீர்தாங்னா ரீப்லே பண்ணுவ ம் பாப்ப
ம்
இப்ப ரீல்ஸ் பாத்துட்டிருப்ப வீடியோ பாத்துட்டிருப்ப அவ்ளோதா வேற எவுமே பண்ணமாட்ட
ம்
ம் அதுக்கே டைம் கரெக்ட் ட்டா போது ஏதா ஒர்க்கு இருக்கு ம் ஒர்க்கு பாக்குறது பாரு இவ்ளோ நேரோ இதே டைம் ஆய்டுச்சு போது கொஞ்ச நேரோ படுத்துட்டு ஒரு அர மண் நேரோ படுத்துட்டு பாப்பே எந்திரு சொன்னியுமே அதுக்கப்றோ எல்லா வேலயெல்லா முடிச்சுட்டுதா மறுடி ஃபோன் எடுப்பே
அபர்ணா சவித்தா இவிங்கெல்லா ஏதா சேட் பண்ணுவாங்களா
ஆஹா அபர்ணா வந்து அந்த ரஞ்சனி ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தால்ல
ஆமா
அந்த ரியல் எஸ்டேட்டு டெலிக்காலி்ங் மாரி
ஆ ஆமா ஆமா
பர்ணா கூட பேசிட் ட்ருந்தா டச்ல இருந்துது அதுக்கப்றோ எதுமே ல்ல ஏதாவொன்னு ஏதாவ் துனா மெசேஜ் பண்ணுவாங்க நா க்ரஸ் நானே இப்ப யோகிதா கரூராட்ருக் க்கு நா சே நா ரொம்பளால ஃபாலோ பண்ணிட்டுதா இருக்கே பாத்துட்டுதா இருக்றே இருந்தாலு டக்குன்னு எதோ கேக்கணுன் தோணுச்சு கரூர்ல எந்த ப்லேஸ்னு கேட்டே என்னா நா ஊருக்கு போய் கரூர் வழியா தானே வர
ஆமா
அதனால அவளுக்கு மெசேஜ் பண்ணி எந்த எடம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே
சேரி சேரி
ஆ சவிதாக்கு செகண்ட் மேரேஜ் ஆயிருந்துச்சுல
ஆமா
அதுக்கு கேட்டிருந்தா அவ எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ல
அதா அதா
ஆ அது வந்து நா யாருக்கு அவ்வளோ பண்ணமாட்டே யாரு எனக்
பண்றாங்களோ அவ்வளோதா ஆமா நம் நா வாலண்டியரா நம்ம ஏ போய் தேவ இல்லாம
ம் அது இந்த போட்டோல்லா வச்சா லைக் போடுறது ஆ யார் போட மாட்டே பா எல்லா வைக்கிறால போஸ்ட் போட்டாங்கன்னா லைக் பண்ணுவே ஸ்டோரிக்கெல்லா லைக் போட மாட்டே யாரு நம்ம ஃபிரண்ட்ஸ்ல யாராவது வச்சிருந்தாங்கன்னா லைக் போடுவே
ம் ம்
அவ்ள தா நானா போயி வாலண்டியரா யாருக்கு மெசேஜ் பண்ண மாட்டே
உம் நானு எதயுமே போ பர்சனல்ஸ் நானு ஒரு சந்தோசத்துல நம்ம போஸ்ட் போட்டர்றோ ஆனா அது பர்மனன்டா இருக்க மாட்டிங்குது அதுதா நா எதுவுமே போட்ற அது இந்த விஜய் டி வி கே வ இருக்கறனால தா நா இது போட்டே
உம்
ஏனா நாளைக்கு என்னோடத ஃபாலோ பண்ணுவாங்கல்ல நாளைக்கு இவங்க பிரசிடென்ட்டவங்க அவங்கெல்லாமே என்னோடத ஃபாலோ பண்ணாங்கன்னா பாப்பாங்கல்ல நம்ம சும்மா கிரிக்கெட்ட என்ஜாய் பண்றத போட்ட ஒரு இன்டரஸ்ட் இல்லையாட்ருக்குது நெனைச்சறக்கூடாதுந்தா நா போட்டே ஃபர்ஸ்ட்டே சரி நம்ம என்ன ஆனாலு பரவால்ல இல்ல வந்தாலு செரி சி எம் மா வரலினாலு சரி ஆ அப்படின்ட்டு தா நா போட்டுட்டே நானு ஃப்ரெண்ட்ஸ் தப் பா நெனைப்பாங்க அது என்ன இவ கட்சியில சேர்ந்துட்டாளா அப்படிங்கிற மாரி எல்லா எனக்கு விமர்சனங்கள் வந்தாலு பரவால்ல அப்டின்ற மாரி நா போட்டே நெறைய ப்பாங்க என்ன லைஃப் இப்படி ஆயிருச்சு போய் கட்சிக்கு போயிருச்சு இந்த புள்ள அப்படின்ற மாரி ரிலேட்டிவ்ஸ் பேசிக்கா காமனா எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க
கண்டிப்பா ஆனா சான்ஸு நம்மளுக்கு சும்மா கெடைக்காதில்ல
ஆமா அது வேணா உண்ம தா ஏனா எல்லா எந்த கட்சியிலியுமே ஹையர் போஸ்ட்ல இருக்கிறிவி கீழருந்து மேல போனவங்க தா
உம்
அதனால தா நா பரவால்ல என்ன நேம் என்ன டேமேஜ் ஆனாலு பரவால்லைன் நம்
அந்த ஒரு ஆட்டோ ச்சி ஒரு கார் ஓ ஓட்டுனார்ல்ல
ஆமா ஆமா அவரோட
அவரோட பையே எம் எல் ஏ வா நின்னு எப்டி ஜெயிச்சாரு
மா
ஓ அந்த மாரி அவரு நெனச்சு பாத்திருப்பாரா கே ஜி யிலிருந்து படிக்
படிக்க வச்சு ஆமா ம் அ
சொன்னாரு பாத்தியா அவங்கப்பா வந்து விஜய் ஜெயிச்சுட்டாரு அப்டின் சொல்ட்டு அந்த அந்த ட்ரைவர தூக்குவாருல்ல
ஆமா பாத்த பாத்தே வந்து தூ தூக்குனாரு ஆமா நம்ம ஏ தம்பி தா சொல்லுவா ஒரு இதுல நம்ம இறங்கிட்டோம்னா அது தோத்தாலு அது ஜெ ஜெயிச்சாலு அதுலருந்து வெளில வர கூடாது அடிங்கற நா யோஷ்ச்சே ரெண்டு மூனு டைம் யோஷ்ச்சே போஸ்ட் போடலாமா நா டிபி நா செல்ஃபி எடுத்தத துண்டு போட்ருக்ற மாரி
ஆம்மா
போட்றல்லா அப்டின்ட்டு போட்டே ஏனா நாளக்கு சப்போஸ் அவங்க பால்ட்டிஸ்ல ஃபாலோவே பண்ணாலு நா அவங்க தெரிஞ்சுக்கணுல்ல இந்த பொண்ணு அப்பருந்து போட்டுடுருக்கறா ஒரு ன்ரஸ்ட் இருக்குது அப்டின்னு
அதான் அதான்
அதனாலதா நா போட்டே
சரி மது ஒரே நிம்ஷோ இரு கூப்ற்றே கட் பண்ண ஒரு நிமிசம் இரு